பேருக்குன்னு பண்ண பி பி டி அதெல்லா அந்த நேரத்துல சடனா பண்ண சொன்னாங்க லேப்புல உக்காந்து பி பி ட் டி ரெடி பண்ணிட்ருந்தோ
ஆமா
அ
அதெல்லா ஒண்ணுமே பண் ஏய் இப்ப வந்து ஒரு டைப்பிங் இதுலயே ஒரு டைப்பிங்கு இக்குதான்டா பண்றியா டைப் பண்ணதா ஒண்ணு இல்ல நம்ம வாய்ஸ்ல வரது வந்து டைப் அப்டியே வந்துருமா அது நா உனக்கு அப்றோ வீடியோ சென்ட் பண்ற ஒன்னு எங் அண்ணே சென்ட் பண்ணாரு சொல்றே அப்றமா நா வந்து அந்த ப்ல சேத்து வுட் நா ஒரு குரூப்ல சேத்து உட்ட மாட்டியா
ஆமா
அல்ல லைட்டா ஓட்டிங் மட்டு போட்ரு அவள்தா இன்னு பாலு அண்ணே சேத்துவுட்டுருவ இது பத்து சந்தோஷ் து ரெண்டு பேர் வருவானுங்க பத்து ஆ ஓட்டிங் மட்டு போடு அது எத்துன பேருன்னு தேவை லிஸ்ட் எடுத்துட்டு அவ போட்டுவுட் ருவோ இப்ப வந்து இந்த மாறி கால் பேசினே கூட டைப் அடிக்கிறது நம்ம பேசுறது வந்து வாய்ஸ் மா டைப் பண்ணுமா
பேசு யாரு பேசறது
நம்ம பேசன்ந்தே வரும் இல்ல யார்னா பேசன்ந்து வரும் டைப் பண்ணது அந்த மாறி
அது டைப் பண்ணுமாக்கே
ஆமா ஈஸியா இருக்குன்றா எங்க அண்ணே
ம்
அ அ
சேரி
அ ஈசி தாண்டா பிராஜக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது தா உனக்கே தெரியுமேண்ணா ஈசி தான நீப் நீ பண்ற அத நம்ப எக்ஸ்பிளைன் பண்ணபோறோ அவள் தா எதனா தப்பா இருந்தா கூடோ ஒருவாட்டி ஆ சும்மா வீட்ல கூட சொல்லிபாரு அது மாறி
அத்தா அத்தா
இப்டியே மேணா எனக்கே ஃபோன் பண்ணி கூட சொல்லு இந்தமாறி பண்ணே அப்டி பண்ணேன்னு
திருப்பி சேட் ஜி பி ட்டயே கேப்பே இதிலருந்து வைவா கொஸ்டின்லா எப்டி கேபாயிங்ன்னு
சேட் ஜி பி டி சொல்லு டே நண்பா உனுக்கு என்ன விட்டா யாரும் தெரியாதா
அ
டீச்சர் உனக்கு இருக்கறாங்களா இல்லயா
ம் இவன் ஆளே மச்சின்னு தெரிய கூப்பிட ஆரமிச்சிட்டா
ச்சி என்னா மச்சி என்ன பண்ற என்ன சாப்டியான்னு கே சாப்டியான்னு கேக்க வேன்தானே இன்மேட்லந்து அ சாப்டே டே எனக்கு தெரிஞ் சாப்ட்டேன்றதே எனக்கு பிரிமியம் போட்டதா நா சாப்புடுவேன்னு சொல்லுமோ
இல்ல ஏ சாப்னுந்த இல்ல இல்ல இல்ல சாப்னிந்த ஏதாவது சொல்லா அது
ஆ இல்ல ஒரு டக்குன்னு இப்டி ஒண்ணு செட் பண்ணிதாங்க நீ எனக்கு பிரிமியம் போடு அப்பதா எனக்கு சாப்பாடு எனக்கு போட்டா மாரி கணக்கு இல்ல எனக்கு பிரீமியம் போட்ட தா எனக்கு சாப்பாடு போட்டது கணக்கு
ஆனா சேட் ஜி பி டி ஒரு வேலய காமிக்காங்க மச்சா ரொம்ப நெர அந்த ஒரே பேஜ்ஜில பேச முட்ல நியூ பேஜ் ஒப்பன் பண்ண சொல்றாய்ங்க
ஆமா ச அது வந்து எல்லாமே அப்டித்தா கொஞ்ச கொஞ்ச மாறினே இருக்கு எல்லாமே
ம் ஆன அந்த ஒரு பேஜ்ல மட்டுந்த பிராஜெட் பேசினே கிட்டதட்ட நா ஒரு ரெண்டு நாள் முழுக்க அந்த ப்ராஜெக்ட் பேசுவேனா ஒரு மண் நேர பிரேக் விட சொல்லுவாங்க அந்த பா பேஜ்ல பேசக்கூடாதுன்னு வேற பேஜ்ல பேசுனா வேற பேஜ்ல பேசுனா அவங்க ஒரு கொடி குடுப்பாங்க திருப்பியு கொழப்பமாவே
கோடு என்னடா சும்மா டிஃரெண்டா மாரினா இருக்க போது அவ்ளதா
ஆமா நா திருப்பி நா பழைய கோடிங்க நா மாத்தணும்ல இவங்கிட்ட நியூ பேஜ்ல
இது பழைய கோடிங்ட்ரா நீ புது கோடிங் என்ன வரும் பாத்தியா அதுவு மாரினே இர்கு
ஆ திருபி எல்லாமே சேஞ் பண்ண மாரி வந்துது நீயு டெஜினா
நீ வந்து கோடிங்ன்றது ஒரே கோடிங்கா குடுக்காது சேட் ஜி பி டி இப்போ பர்ஸ்ட்டு வாட்டி ஒண்ணு குத்துத்தா ஒர்ரோரு டைம் வந்து அதே தா குடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மாரினே இருக்கு ஒர்ரோரு டைம்மு
அ ஒரே பேஜ் யூஸ் நா நா அந்த குடுத்த கோட்டிங் தா குடுக்தே ம் திரிம்பியு சேஞ்சு பண்ண மாரி இருக்கு நா என்னப் தெரிமா அதுக்கு ஒரு ப்ளான் வச்சுருகே
நா டேய் இது தெரியாம நா ஒரு லா பண்ணே ஒரே ஒரு போட்டோ அம்ஸ்டே
ஆ
இது மாத்திகுடு மாத்திகுடுன்னு அதே பேர்ல அச்சிந்த பாரு சும்மா லைட்டா டிப் ஃபிரண்ட மாத்தி அதே போட்டோ அதே மாரி வந்துனு நல்லா டென்ஷ நாளைக்கு கம்மு வுட்டு வெளிய வன்டே
அதுக்குதா என்னமோ அ அதுக்கு என்னமா பண்ணுவே ப நா வச் வச்சிகிர்து பழைய கோடு காப்பி பண்ணி அதில பேஸ் பண்ணிருவே இந்த கோடுக்கு ஏத்தாப்புல எனக்கு கோட குடுன்னு
ஆ ஆ
அது அதுக்கப்ற எடிட் பண்ணி எனக்கு சேம் கோட்யே லைட்டா சேஞ் பண்ணி குடுங்க
ம் ஆனா டிப்ரெண்ட் ஆ லைட்டா டிஃப்ரெண்டா தெரியு அண்ண பாக்கத்துக்கு
ம் நம்ம திருப்பி போய் காப்பி பேஸ்ட் தா பண்ண போறே போனாங்க திருப்பி கோடுல்லா சேஞ்ச் பண்ண தேவயில்ல ம் இன்னோ வரல வரல
நா பாத்துட்டே வந்துட்டண்டா இதுக்மே பாக்க தோணாதுடா உட்ரு நல்லாதாங்க இருப்பா அ டேய் ஃபுல்லா ஃபைட் ஆயி ஆ ஜாட்ஜிப்ட்ல
நல்லா பண்ணிக்கா மச்சான் இப்ப எப்பின்னா நம்ம ஒரு கோடு குடுக்கணுமா அந்த கோடு சேஞ்சு பண்ணல ஏன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி ரீசன் கேட்கமா ப நீ பர்மிஷன் குடுத்தாலு அதனால பண்ண முடியாதா நம்மளயே பண்ண சொல்லு திருப்பி நம்மள ஏன்னா இங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வா வால்யூ வந்து லீக் அகக்கூடதுனு நா பண்ண மாட்டே நீனே பண்ணிக்கோ சொல்லிது எங்க சேஞ்சு பண்ண மத்த லைன்ஸ் இப்ப நா லையனுக்கு நா சேஞ் பண்ணு
ஆ அது வந்து டிஃப்ரண்டா மாரிநேக்கும் பொது அப்போ
ம்
கண்டிப்பா கொஞ்ச கொஞ்ச ம எதோ ஏ ஐ ஈ ஐ ஏ ஐ வந்தனால இப்ப வந்து ஃபுல்லாவே அது கொஞ்ச கிட்ட கேட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம் இதுவே அதுவும் இல்லனா என்ன பண்ணுது இப்ப நம்ப
மனுஷந்த பேசாம மூணு நாளைக்கு ஏ ஐ ட்ட பேசிபுட்டு
ம் இப்ப வந்து நீ வந்து இப்ப ஏ ஐ இல்ல அந்த ஜாட்ஜிபிடி ஜெமினில்லா எதுமே இல்ல நீ எத வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிருப்ப
வாய்ப்பே கெடையாது ஃப்ரெண்ட்ஸ்ண்டாவது கேட்டுக்கனு இல்ல எவன்டாது ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்லனு
பிரெஞ்சு நம் பிரெஞ்சுக்கு அவனும் தெரியாது கேட்டா ஜேட்ஜிபிடி ல சொல்லி குடுத்தா அந்த மாரி இந்த என்ன பண்ணாதா நம்மளுக்கும் தெரியும் இல்ல அவுங்க வந்து கிளாஸ்ல எக்ஸாம்பலா இந்த மாரி புரோகிராம் போட்டுக் குடுப்பாங்க அது போட்டா நம்ம இது பண்ணுவோ
ம் நா யூடியூப்ல தா பாக்கனும் யூடியூப்லயு இருக்கு மச்சா ஆனா காசு கேட்குறாய்ங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா சொல்றாய்ங்க லாஸ்டா
எழுயத்துக்கு இப்ப நம்ம கோடிங் சொல்லித்தரதா சொல்லி தரதுக்கேவா
பிராஜெக்ட்டே ரெடி பண்ணி தருவாங்கிளா
டேய் ப்ராஜெக்ட் நம்மளு‌ நம்ம கத்துக்கனா தாண்டா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வாங்கனா ஒண்ணுமே கத் த்துக்க முடியாதா இப்ப நீ இப்ப இது கத்துக்குன்ன நெக்ஸ்ட் உன்ன ஆ வேற எதன்னா ப்ராஜெக்ட் கேட்டாகுட பண்ணுவ நீ
ஆ அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆக மச்சா ஏனா கோடிங் மட்டும் எனக்கு ஜேட் ஜி பி டி மத்ததெல்லா எனக்கு பண்ண தெரியும்
ஆ கோடிங் வந்து நம்ப கொஞ்ச கொஞ்சமா போக போக தா கிளாஸ் போய் கத்துக்க முடியு கோடிங்
கோடிங் மச்சா எனக்கு அதுக்கு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போச்சி இதுக்கு மேல ஆ பாத்துட்டே கோடீங்கலா செட்டாது நம்மளுக்கு நாலு கோடிங்கலா போணுண்ணா இப்போ முடிஞ்சிச்சு ம் கோடிங் நமக் செட்டாகாது
ஆனா போக போக செட் ஆயிடு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
அது கஷ்டந்தான் நெனைக்கிறே கோடிங்க பொறுத்த வரைக்கும்
ம்
ம்
கோடிங்ன்றது சும்மா என்ன சொல்றது ஃபுல்லா கோடிங் கத்து கோடிங்ல்லாம கூட வேறனா ஐ ஐ டி பீல்டுல்ல போலா
ஆமா போலாமே நெறையா இருக்கு நெறய டேட்டா அனாலிசிஸ் ருக்கு அதா முக்கியோ கோடிங்க அப்பனா அதா பெஸ்ட்
இப்ப இப்ப போயிட்டு இருவத்தி ஒம்பதாந்தேதி போயிட்டு அட்மிஷன் போட்டு டேட்டா அனலிஸ் ஆ
இங்க எங்க சொல்லு
இருவத்தி ஒம்பதாந்தேதி போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடுவே டேட்டா அனாலிசிஸ்ல்ல டேய் இருவத்தி ஒம்பதாந்தேதி தாண்டா ஓப்பன்னு போய் கேட்டு வந்த நேத்து
ஆ
டுவெண்ட்டி நைன் தா ஓப்பனா அதுக்கடுத்து பீஸ் ஏதோ ஃபஸ்டு நம்ம ஸ்டார்ட்டிங் பீஸ் அட்மிஷன் ஃபாம்க்கு ஐநூரூபா குடுத்தோ பாத்தியா ஆ அந்த மேரி அவுங்களு வாங்குறாங்க
ஆ
அத வாங்கிட்டு பில் பண்ணிட்டு இது பண்ணம் போது ஏன்னா அட்மிஷன் பீஸ் வந்து எல்லாருமே நார்மலா வாங்கறாங்க போதுப்பா இப்ப வந்து நா வந்து ஸ்டேட் ஆ ஜாய்ன் பண்ணலா இப்ப வந்து இப்போ எங்க ஊர்ல ஒரு ரெண்டு பேர் அவுங்க வந்து ஒரு பையே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டில்ல ஒருத்தே அட்டாணாமஸ் அட்டாணாமஸ் ரிசல்ட் வந்து ச்சு அவனுக்கு ஓகே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இப்ப வந்து என்ன சொல்லுது அந்த பீஸ் குத்துட்டு் அட்மிஷன் பிளாக் பண்ணுட்டனா வரலா
ம்
இப்ப மச்சி மெட்ராஸ் யூனி பரவாலயேடா ஆன்லைன் தா கிளாஸ் வக்குறால்ல டெய்லி ஆன்லைன் கிளாஸ் போமாமே
தெரியிலையே
ஆமா கேட்டா ஆன் கிளாஸ் வேணுமா ரெகுலர் கிளாஸ் வேணுமா கேட்டப்ப ஆன்லைன் தனியாகுது ரெகுலருக்கு தனியாகுது
ம் இப்ப கடசனக்கு தராங்களா இப்ப
கரஸ்ல ஆன்லைன் தராங்கலாண்டா
ஆ
ஆன்லைன் கிளாஸ் தா நீ வரெல்லா தேவல்ல எப்பிமே எக்ஸா மட்டுதா வரனுமா ஆன்லைன் கிளாஸ் அதெல்லா இல்ல கேட்ட அதுவு அதெல்லா கிடையாது அதெல்லா கிடையாதுடே இது ஒரு வருஷத்துக்கே இது இவ்ளோதா கட்டணு டென் இன்னு டான்ஸ் எக்ஸாம்லா எழுதுனா அவளதா கம்மி ஆயிடு இன்னு
ம்
அது யோசிப்பாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த இருபதாயிர ரூபா வாங்குறது கூட ஒரு சமஸ்டருக்கு ஒரு அஞ்சாயிரூாயி எனக்கு தெரிஞ்சி புக்குக்கு ஒதுக்கிடுவாங்கன்னு நெனக்குற எனக் தெரிஞ்சி
ஆமா
புக்கு அவுங்களே தருவாங்கல
சத பெரிய புக்கு வாங்கி நானே
பேர் ஒவ்வருத்தன் கேட்டா அப்பிடிதா சொல்றா புக்கு எல்லா தருவாங்கன்றாங்க
ஆ ஏ அவிங்கனே கொச்டின் எழுதும் போது அவிங்கனா
ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாங்க புக்கு தெ தெர்ஞ்சு தருவாங்க டா எனக்கு தெர்ஞ்சு புக்கு எவ்வள டா செலவாக போது ரெண்டு செம ஒரு செமஸ்ட்டருக்கு பத்தாயிர ரூபா கட்றனா எனத் தெரிஞ்சி எவ்ளோ ஒரு ஆயிர ரூபாய்குள்ளதா இருக்கு புக்கு புக்கு
ம் அவ ஏ கொசின் பேப்பர் எடுக்குறாங்க அப்ப அதுக்கேட்டாலு புக் எடிட் பண்ணுவாங்கே
அதா அவுங்கதா எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு புக்கு தருவாங்க நெனைக்குறே அப்போ அதா ஆன்லைன் கிளாஸ் நம்ம எது தேவைப்படுதோ அது மார்க் பண்ணி வச்சுனு அவ்ளதா அத படிக்க அதனால தா
ஆமா
ஏய் பிசினஸ் அனலைஸ்ல ஏன்னா மேக்ஸ் என்னா வருது
புரியல
பிஷ்னஸ் அனலைஸ்ல அனடெக்ஸ்
மேக்ஸ் வரனுல்ல இல்லய அனலைஸ் டீம்ல
அண்ணா
அனலைஷ் ஸ்டேஜ் அனலைஷ் ஸ்டேஜ் அதா மேக்ஸ் எல்லாத்துக்கு வருனே
டே அவ்ளோ சப்ஜெட்லா இங்க பாத்தமே செமஸ் செம்ல இல்லயேடா அதெல்லா அவ்ளோ எல்லா பைத்தான்னு அந்த மாரிதா வந்து தேதிதா மொத்தமே தேதிதா ஏ ஃபினான்சியல் அக்கவுண்ட்ஸ் வந்து நடுவுல அப்பதா
ம் டிஸ் டிஸ்டரிக் மேத்தமேட்டிக்ஸ்னு எதாச்சு வருதா பாரு டிஸ்கிரித் மேத்தமட்டிக்ஸ்
அந்த மேத்தமெட்டிக்ஸ் என்ற வார்த்தையே இல்ல பிக் டேட்டானு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு செம்முல
அது அது ஈசி தா இப்பத்தா நடத்துன்னே
அவதா உங்கிட்ட கேக்க போர நா அது நோட்ஸ் எல்லாமே
ம்
பிக்டே நானு செரி என்னடா கோகுல் இப்பதா பச்சோம்னா நமளு ஒருவாட்டி பச்சம் பிக்டேட்டா இது சப்ஜெக்ட குத்துக்கா ஆ அவள்தா இதுவு அவள்தா இதுவு படிக்க வெண்டிதாகுது எனக்கு செரி அவள்தா ஈசிய இருக்கும் பொழுது அல்ல கோகுல் காசு தா போடப்போற
நா என்னைகாச்சு ஸ்டாப் ஆ வந்தாலோ வருவே எக்ஸாம் ஹாலுக்கு
ஏ எப்டி
மச்சா எனக்கு எதுக்கு மச்சா பஸ்ஸுக்கு காசு குடுப்பாய்ங்க
அது அது மாரி அலோட் பண்ணலா
ஒரு ஆ ஒரு எக்ஸாமுக்கு நூறுவா
ஆ ஆ
உம்
ஒரு எக்ஸாம் முன்னூ ரூபா குடுத்துவாங்க சாப்பாடு அவங்கள்து
சாப்பாட்ல கடையாது பஸ் பீஸ் மட்டு தருவாயிங்க ம்
பஸ் பீஸ் நூரூபா குத்துருவாங்க அவங்க வேல செய்ரதுக்கு அதுல்ல கெடையாதாமா
பஸ் பீஸ் லா நம்ப எவ்ளோனு அது தருவாங்யே வேல பாக்கறதுக்கு நூரூபா
பராவல்ல டா டேய் நா ஒரு வாட்டி பாத்துட்டு அப்டி இப்டி சும்மா என்னாது கொஷ்ட்டின் பேப்பர் குடுப்போ அவங்க பேரு கிட்ட சைன் வாங்குவோ நெக்ஸ்ட்டு இது ஏதோ சிக்னேச்சர் வாங்கனு அவள்தா செரி பாக்காம எழுதுங்கப்ப சொல்னோ அவள்தா குவாட் வர சொல்ல கொஞ்ச அலட்டா கொஞ்ச ஸ்ட்ரிக்ட் ஆகணு
ஆ நம்ம சாரு மாதி ஒரு சாதார மாதிரியாதையு ஒரு இது கெடைக்கு
பாத்து எழுற நம்மளுக்கு எல்லாமே தெரியு பாத்த எழுறாது சேரியந்துட்டோ ஆ உட்டுர்லாம்ல டேய் நால கச்சை சொல் நால வந்துர
ஒனக்கு கெடைக்கு வேண்டி அது காலேஜ் கெடைக்கு மச்சா
காலேஜ் பச்சா மட்டுதா ஆ யூ ஜி பி ஜி எல்லா கெடையாது
ஏத இருந்தாலூ ஓகோ யூ ஜி தா பிஆ தா குடுப்பாங்கே இதுக்கு
ஆ ஏ கரஸ்சுல இப்ப நா போட்ட கரல்சுல சும்மாதா வா நீங்க எல்லாமே கரஸ்ல மட்டுதா போக முடியுல ஓ இது அதையா சரிவா மெட்டாச வந்துண்டு நா சொல்றது கரெக்டா வாங்கினு வந் ஆமா
ஏ கரஸ்ல தெரியுமா லீவ் அப்போ தா ஸ்டார்ட் ஆகு எக்ஸாமு சனிக்கெழம த அதிகமா எக்ஸாம் வெப்பாய்ங்க
டேய் செரி பராவால மச்சா ஒரே வாட்டி எப்பனா வந்துரு பாத்துக்கலா கரெஸ்ல கால்ல அவதா ஸ்டாப்பிட்
அதிகமா கரஸ்சுல வந்து சனிக்கெலம மட்டுதா நடக்குமே
ஆமா நரிய பேக் சனி சனிக்கெழம இல் நாத்திக்கெளம தா நடக்குமா மேடோ
ஆ அதாவது காலேஜ் லீவா இருக்குமா அதாவது ஸ்டூடெண்ட் எத்துவாய்ங்க பாதி காலேஜ்ல
அதா சனிக்கெழம நாத்திக்கெழம மட்டுதா அது நடக்குமா
ம் அதால ஸ்டூடெண்ட்ஸ்தா அதிகமா வருவாங்க எல்லாளுக்கு
ஆமா செரி பாத்துக்லானு வுட்டு நாங்களு
ம் நா அஞ்சு எக்ஸாம் போய் அஞ்சு எக்ஸாம் போயிருக்கே
ஒவ்ஒருத்தங்க வராங்க நா நடக்குனே தெரியல ஏய் இப்ப வந்து இப்போ எங்க ஊர்ல ஒரு பைய வந்து இப்பதா தார்ட் இயர் முடிச்சுட்டா அவ வந்து ஒரு மேக்ஸ்ல அரியர் வச்சா இப்ப வந்து எழுதிக்கிறா இப்ப வந்து கிளியர் பண்றதுன்னா ஓகே கிளியர் பண்ணலான அந்த எக்ஸாம் வந்து எழுதலந் தானே இன்னோர் வாட்டியோ ஒரே ஒரு ஒன்னே ஒண்ணுதா கீது அது அப்பே போட்டு எடுத்தலாமா எப்போ
அ இப்ப பைனல் ரீஎக்ஸாமு ஆ
அதா அதோ இது பண்றன்னு ரீ எக்சாம் ரீ வேல்யூவேஷன் ரீ எக்சாம் எல்லாமே போடுவங்க எனக்கு தெரிஞ்சு ரீ வேல் ரீ வேல்யூவேஷ் சோர் நர்ய பேர் போர்ன்றாங்க எங்க ஊர் பசங்க நர்ய பேர்